வணக்கம் வணக்கம் தோழி எப்படி இருக் இருக்கீங்க தோழி நீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
கேகன் தோழி வீட்ல எல்லாரும் நலமா தோழி தோழி என்ன செஞ்சிங்க தோழி இன்றைக்கி சாப்பாடுல்லாம் என்ன பண்ணிங்க சூப்பர் தோழி புதுசா இருக்கு ஒ சுட்டுட்டு அது மேல சக்கர
இல்ல இல்ல சக்கர மாவளி
கோதும மாவுல சக்கரைய போட்டு கலக்கி ஆஹ் பான் கேக் மாதிரி ஊட்டி குடுத்துருவேன் சூப்பர் தோழி நல்லாருக்கு நானும் ட்ரை பண்றேன் பண்றன் தோ ஹ நான் டரை பண்றேன் தோழி நெய் போட்டுங்கோங்க செரிங்க தோழி அதாவது மெலிசா சுடக்கூடாது கொஞ்சம் ஆப்ப மாரி சுடணும்
ஆமாங்க
சூப்பர் தோழி சூப்பர் நல்லா ஹலோ அத ட்ரை பண்ணது இல்லையா நா ட்ரை பண்ணது இல்ல தோழி கோதும தோச சுட்ருக்குறேன் ஆஹ் பேன் கேக் வந்து முட்ட சில பேர் வாழைப்பழம் அதெல்லாம் போட்டு அடிச்சீ போட்டு பண்ணுவாங்க பட் இது கொஞ் சி சிம்பலாவவும் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் நீங்க சொல்றப்பவே
ஆமா நல்லா இருக்கும் ஒரு சிலர் அந்த முட்ட போட்டா சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஆஹ் அதனால இது மட்டும் போட்டு செஞ்சு குடுத்துறேன்
போல இப்ப கேட்கவே நல்லாருக்கு
ஆமாங்க
மத்தியானம் என்ன தோழி மத்தியானம் என்ன பண்ணிங்க நீங்க
மதியானம் நேத்தது சிக்கன் கொஞ்சோ இருக்கு அப்புறம் தயிறு வச்சிருக்கேன்
ம்ம்
முட்டை ஆம்லெட் போட்டுட்டு அதே சாப்பிட்டுருவோங்க சாதம்
நல்ல விஷயம் தோழி சிக்கனு இந்த மட்டன் எல்லாம் அன்னைக்கு செய்யறத விட மறுநாள் செய்யிறது அது சாப்பிட்றது தான் நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இன்னும் ஜாஸ்தியா இருக்கிற மாரி நான் நெனைக்கிறேன் தோழி நீங்கள் என்ன நெனைக்கிறீங்கங்க
எனக்கும் அதுதாங்க புடிக்கும் சிக்கன் கிரேவி எல்லா கூட அடுத்த நாள் சாப்பிடுறதுத ஆனா எல்லாரும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு அது புடிக்குறதுனால நான் வச்சு சாப்பிடுவாங்க எந்த இதுவும் தெரியறதில்ல எனக்கு ஃபுட் பாய்சன் அதெல்லாம் ஆனது
இன்னொன்னுங்க நம்ம சூடு பண்ணிட்டே தான் இருக்கிறோம் நாம அன்னைக்கு மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் செய்யிறோம்னா நைட்டு ஒரு தடவை நல்லா சூடு பண்றோம் காலையில எந்திரிச் உடனே நல்லா சூடு பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம் ஆமா ஆம்ப வந்து அப் அப்டியே ஒன்னு இது பண்ற மாரி இல்லங்க இன்னொன்னு நம்ம நெறைய நாள் வச்சிக்றது இல்ல திங்கக்கிழமையோட முடிஞ்சிருது
ஆமா அவ்ளோ தான் நானு அடுத்த நாள் பிரிட்ஜில இருந்த கூட தூக்கி போட்டு சொல்லிட்டு வாருங்க எங்க வீட்ல அதாவது மசாலா போட்டு கூட இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாளு மூணாவது நாள் தேவயில்ல எடுத் போட்ரு வெளியன் சொல்லிட்டு வராது நா வெஜ்ஜா இருந்தாலு சரி
நல்ல விஷ்யம் தோழி நல்ல விஷ்யம் தோழி மாவு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப புளிச்சி போயி யி அது நல்ல விஷியம் தான் தோழி அது சில பேர் என்ன பண்றாங்க தெரியுங்களாங்க ஃபிரஷ்ஷா அரச்சு ஒரு நாள் ரெண்டு நாளே காலி பண்ணிட்டு திரும்ப அரைக்கிறாங்கங்க
ஆமாங்க
திரும்பு அரச்சி நம்புளுக் ரெண்டு நாள் இதாகாது ஒரு மூணு நாள் அப்புடிதாங்க வரும் ஆனா அப்டி நம்ம டெய்லி ஒரு ஒரு நாள் உட்டு ஒரு நாள் அரைச்சிட்ருக்க முடியாது இல்லையா கொஞ்ச கொஞ்சமா
ஆமாங்க அது ஃபேமிலி பெருசா இருக்கறாங்க ஒரு அஞ்சி ஆறு பேரு ஜாயிண்ட் ஃபேமி
புரியிதுங்க உண்மங்க உண்மங்க
அதுதாங்க பிரச்சனயே
தோ இப்போ தோசையிலே பாத்தீங்கன்னா நறையா விதவிதமா தோச இந்த ராகி தோச கம்பு தோச நம்பளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தோச தோ இட்லி கார தோச ஒன்னு ஆனா இப் காரதோச எப்டிங்க காரதோச வந்து எள் என் நா ஆனா உண்மையா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளாஸ் கடல பருப் பு ஒரு கிளாஸ் தொவரம் பருப் பு ஒரு கிளாஸ் பாசி பருப்பு அப்புறம் பச்சரிசி ம் பச்சரிசி ஒரு ஒ ஒன்றர போட்டுப்பாங்கங்க உளுந்து ஒ ஒரு கிளாஸு
உம்
நல்லா ஊற வச்சிட்டு அதுலயே என்ன பண்ணுறாங்க சில பேர் கழுவிட்டு ரெண்டு க ஒரு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கிறாங்க இஞ்சு அதுலயே போட்டு அதுலயே அரைச்சி வச்சிறுறாங்கங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கடுகு ஜீரகம் வெங்காயம் பொடுசா கட் பண்ணி வதக்கி கொத்தமல்லி கருவேப்பில எல்லா போட்டு அந்த தோசையில மிக்ஸ் பண்ணி ஊத்துறாங்கங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேனா என் வீட்ல என்னென்ன பருப்பு இருக்கோ அது மொத்தத்தையும் போட் விட்டுருவேங்க கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு பச்சை பயிறு கொண்டக்கடலை இருந்தால் கொண்டக்கடலை கம்பு இருந்தா கம்பு என்னெல்லாம் தானியம் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டுருவேங்க போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு நான் வ இது பண்ணிவிட்டு அரைச்சிட்டு காஞ்ச மிளகா ஆஹ பூண்டு உப்பு போட்டுப்பேங்க ஓஹோ இஞ்சு ஏன்னா அது வந்து பருப்பு இல்லைங்களா கேஸ் இல்லைங்களா ஆமா அத நா எல்லாம் இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே போட்டு போங்க இஞ்சி காஞ்ச மொளகால்லாம் நல்லா போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பல எல்லாம் வதக்கிட் ட்டு என் வீட்ல கோஸ்ஸு இருந்தா கோஸ் பொடுசா கட் பண்ணி போடுவேங்க அப்றம் கேரட் இருந்தா கேரட் திருவி போடுவங்க திருவி போட்டுட்டு ஆமாங்க இருந்தா போட்டுட் ட்டு தோசை ஊத்தி குடுத்துருவங்க அது ஃப்ரெஷ்ஷா அரைச்சு அப்பவே சாப்டா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஆஹ் நாங்க வந்து கார தோசை ஆஹ்
ஓ அதுதான் வித்தியாசம் ஆனா இது செய்றேன் நானு நீங்க கடுகு போட்டு
தாளிச்சி போடுவேங்க வெங்காயம் எல்லாம் ஆமாங்க தாளிக்க மாட்டேங்க அதாவது அந்த சீரகம் ஆஹ்
காஞ்ச மிளகா இஞ்சி அதெல்லாம் போட்டு அரை வாங்க அரைச்சிடுவேன் அப்புறம் ஹம் இல்ல காஞ்சம இஞ்சிய வந்துட்டு ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா பொடி பொடியா நறுக்கிடுவேன் அதே மாதிரி வெங்காயத்தையும் பொடி பொடியா நறுக்கிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுதான் தோசை ஊத்துவாங்க
நல்ல விஷயங்க ரொம்ப நல்ல விஷயங்க கண்டிப்பா சட்னி இதுக்கு நல்லா ருக்குங்க சில பேர் வந்து சக்கரை தொட்டு சாப்பிடுவாங்க ஜீர்ணமாகும் சொல்லிட்டு
ஓ
ஆனால் இந்த மாவு ஒரு நாள் ஒரு நா இன்னைக்கி அரைக்கிறோன்னா இன்னைக்கி நாளைக்கு சாந்திரம் மதியானத்துக்குள்ள காலி பண்ணா நல்லாருக்கும் குங்க அதுக்கப்புறம் போனா அது புளிச் வச்சுடுவோங்க
ம் ம்
இது வந்து நல்ல பு்ரோட்டீன் தோச சொல்லுவாங்கங்க ஆமாங்க ம் உண்மங்க நீங்க சொல்றது ரைட்டு இது மெலிசா ஊத்தூனா ஆனா நல்ல முருவலா நல்லா வருங்க
எனக்கு சின்ன வயசுல வந்துட்டு அப்பா செய்வாரு வீட்டுல பழக்கம் அதிகமா அவர் அத செய்யும்போது தடியா ஊத்தி ஊத்தியே குடுத்து பழகிட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு சாப்பட மாட்டேன் இப்போ நான் சாப்படும் போது நம்ம பசங்களுக்கு முருவுளா இருந்தாதான் பிடிக்கும்ன்றதுனால செரி இது இப்டிதான் சொல்லணும்னு இல்ல நம்மளே சுட்டு பாக்கலாம் அப்டின்னு நினைச்சுதாங்க நான கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு முருளாவே செஞ்சேங்க எனக்கு இன்னும் ரொம்ப புடிச்சிருச்சு
ஆமாங்க ஆமாங்க நீங்க முருவலா சுட்டு பாருங்க அது பச்சரிசி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா போட்டதுனாலங்க நல்ல மொறு மொறு அது நல்லா அதுவும் ஃபாஸ்டில வச்சா தீஞ்சிடுங்க ஸ்லோல செ
ம்
நீங்க சுட்டு பாருங்க உண்மயாலுமே அருமையா இருக்குங்க
ஆமாங்க நானும் இதே மாரி ரவா தோச செய்வேன் அந்த பெப்பர் ரோஸ்ட் மாரி ஒரு மாரி அங்கங்க ஓட்ட ஓட்டியா வரும் இல்லங்களா அது செய்வேங்க அது ரொம்ப பிடிக்கும் ஆனா ரொம்ப பொறுமை வேணுங்க அது ஒரு தோசைக்கு பத்து நிமிஷமாவது சிம்முலியே வச்சு ட்டு அங்க நிக்கணுங்க
ஆமாங்க அது பொசக்குனு
ஆமா பத்து தோச சாப்பட்டா கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்களா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால ரொம்ப ரேருங்க அதது செய்யறது
இத எங்க அம்மா நல்லா செய்வாங்கங்க இந்த இந்த என்ன சொல்கவிறது கோதும தோச சூப்பராக செய்வாங்கங்க ஆனா அது கோதும தோச மாரிய இருக்கு கதுங்க ஹோட்டல் சாப்பட்ற மாரி இருக்குங்க
ஓஹோ
நீங்க எப்டி செய்வீங்கங்க
அ நானும்ங்க அதாவது முொறு மொருன்னு அந்த அளவுக்கு வராது அந்த சுத்தியும் மட்டும் சொன்னா அந்த மாரி வரும் பின்ன கொஞ்சம் நடுல சாஃப்டா வர்ற மாரி தாங்க இருக்கும் எனக்கு ஏன்னா நம்ப கரக்கிறது பொறுத்து நம்ப கெட்டியா கரைச் அ அங்கங்க மத முதல்லா நின்று கொஞ்சம் டைட்டா சப்பாத்தி பதத்துல வரும் நான தண்ணிய கர்ச்சு ஊத் என்னா கொஞ்சம் குழ குழன்னு வந்துருங்க அது
நான நீ எங்க அம்மா எப்டி செய்வாங்கன்னு சொல்லட்டுங்களாங்க
ஆஹ் சொல்லுங்க
கோதுமாவு போட்டுப்பாங்க தேவையான அளவு கோதுமாவு போட்டுப்பாங்கங்க
உம்
ரவ கொஞ்ச ஆட் பண்ணிப்பாங்கங்க
உம்
ரவா ஆட் பண்ணிட்டு இந்த மெளகு ஜீரகோ இருக்கு இல்லைங்களா
ஆமாங்க
அத வந்து நுணுக்கி போடுவாங்க நுனுக்கி போட்டுட்டு அப்புறோ பொடுசா கொத்தமல்லியு கருவேப்பிலயு பொடுசா அரிஞ்சு போட்டுட்டு தே வையான அளவு உப்பு போட்டுட்டு
ஆ
தண்ணி கொஞ்ச நல்லாவே ஊத்துவாங்கங்க அதாவது ரொம்ப கெட்டியாவு இருக்காது நம்ம தோசமாவு இருக்கு இல்லைங்களா ஆ அத விட அதல ஒரு ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் இன்னு கொஞ்ச தண்ணி ஆட் பண்ணா எப்டி இருக்குங்க
ஆமாங்க
ரி ஒரு தண்ணி பதத்துக்குதாங்க ஆட் பண்ணிப்பாங்க
ஓ அதாவது ரவ தோச புரொசிஜர்ல நாங்க ரவா தோசையே அப்படிதா அரிசி மாவு கோ மைதா மாவு பிளஸ் ரவை மூணுமே தண்ணி பதத்துல மிக்ஸ் பண்ணுவோ நீங்க கோதும மாவ மிக்ஸ் பண்ணிரு க்கங்க நா அதுல மெளகு இப்பிடிதா நுனுக்கி போடுவே
ஆமாங்க அப்புறோ அது பாத்தாலே தெரியுங்க கரைச்சு வச்சுட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வச்சுட்டு பாத்தாலே தெரியு தண்ணி நல்லாவே மேல நெறைய இருக்கு மாவு வந்து அடியில இருக் கு இது நம்ம நல்லா கலக்கி
உம்
நாம அப்டி சும்மா இப்டி சைட்லேருந்து இது நடுவுல ஊத்த மாட்டாங்கங்க
ஆமா
சைடுல இருந்து ஊத்துவாங்கங்க சைடுல இருந்து ஊத்தனாலே அது அது அங்கங்க ஓட்டை வந்து அங்கங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க ஆமாங்க ஆமாங்க அது ஊத்திட்டு எண்ணெ வச்சுட்டு சிம்ல வச்சுட்டோம்னா வச்சுட்டு அதுக்கப்றோ திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரா இருக்குங்க
ஆமாங்க நீங்க சொல்றது சேம் ரவா தோசை ப்ரொசீஜர் தான் ஆனா நீங்க அதுவே கோதுமையில மைதா மிக்ஸ் பண்ணாம கோதுமை மிக்ஸ் பண்ணி செய்றீங்க
இதுக்கு தேங்காய் சட்னி பெஸ் ட் காம்பினேஷன்ங்க
ஆமா சூப்பரா இருக்கும்
நல்லா இருக்குங்க இன்னைக்கு காலையில வந்து பசங்க இன்னக்கி சின்னவனுக்கு ஃபர்ஸ்ட்டு டேங்க
உம்
அதனால சரி ஃபர்ஸ்ட்டு டே வந்து என்னங்க உங்க கால்ல பேசுனதில மிக்க நன்றிங்க இன்னொரு கால்ல வரேங்க
சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க ஓகேங்க